ஹலோ வணக்கங்க
ஆ வணக்கம்
ஆ பாத்தீங்கன்னா இன்றைய காலக்கட்டம் அப்படித்தான் ரொம்ப ஆயிப்போச்சு
எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா அதனால அப்பெல்லாம் வா படிக்கலாம் வா படிக்கலானா ஒரு ஆளு வராது எல்லாம் தம்பி வச்சுக்கிட்டு
ஆமா ஆமா கண்டிப்பாங்க
இப்ப எல்லாம் இந்த வெயிலோட தாக்கம் அதிகமானதுனால யாரும் வந்து இப்ப தோட்டத்துலயோ இல்ல மத்த வேலையோ வெயில்ல போய் செய்யற வேலையோ யாரும் வந்து விருப்ப பட்றதில்ல
ஆமா ஆமா கண்டிப்பாங்க அதுக்கு அதுக்கு மேல நோட்டம் இல்ல நோட்டம் இருக்குங்க விவசாயா இருக்கிறவனுக்கு இருக்குங்க மத்தபடி அந்த வேலைக்கு வர்றதுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க
சேரி சேரி இப்ப அந்த ஒரு பொண்ணு சொன்னேன்ல அது வந்து உங்க சித்தப்பா பையனோட ஃப்ரெண்டா
ஆமா ஆமாங்க அது பாத்தீங்கன்னா இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குங்க அதோட அதுல கான்டக்ட் வச்சு ஃப்ரண்டுங்க அதுங்க
அப்படியா
ஆமா ஆமா ஆமாங்க நீங்க அது கேள்விப்பட்ருப்பீங்கன்னு நெனைக்கிறேங்க
ம் உம் ஆமா ஆமா ஓகே ஓகே ஓகே ஆனா அது வந்து உங்க சித்தப்பா பையனோட ஃப்ரெண்டு தான உங்க சித்தப்பா பையனும் அதுல இருந்தாரா அந்த ஜே
ஆமா ஆமா அதுல் இருந்தவங்க அது மொத இந்த இப்ப நாம பேசுற ஆப்புக்கு முன்னாடி அதுலதா அக்காவும் இருந்தாங்க ஆ என்னோட சித்தப்பா பையனு இருந்தாங்க
சேரி சேரி சேரி
அதுல இப்ப எல்லா கொஞ்சோ டவுன் ஆயி போச்சு அல டாஸ்க் எதுவு குடுக்குறது இல்லலைங்காட்டி இப்புறோ இது புதுசா இந்த அப்ளிகேஷன்கு வந்ட்டே ஆமா ஆமாங்க அதுல வரலின் தா இதுக்கு வந்ட்டேங்க
ம் அதுல பே பேவு கம்மி இந்த அளவுக்கு இல்ல
ஆமா ஆமா
நானு அதுல ஒரு டைமோ என்னோமா வாங்குனே ஐநூற் ரூவாய்னு ஒரு டைம் நா வாங்குனே
செரி செரி செரிங்க
அது கொஞ்சலா அது கரெக்ட்டா எந்த பேக்ரௌண்ட் நாய்ஸ் இல்லாம கரெக்டா பேசணு நெனைக்கிறேங்க
நாம அதுல ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வேற பேசினாலு எல்லா ரிஜெக்ட் பண்ணிறானுங்க
ஆமா ஆமா ஆமாங்க நானு அத பாத்தேங்க என்னைய அக்கா அதுலயுமே ரெக்கமண்ட பண்ணே அது கொஞ்சோ சரி இல்லலைங்க கொஞ்ச ஏ ஏ ஐ வச்சு அந்த கேப்ஷன்ல இருந்து எல்லா இது பாக்குறாங்க
ஆமா
அதுல கெட
என்னோட ஐ டியலா பிளாக் பண்டானுங்க என்ன தப்பா பண்ணேன் தெர்ல எ ஐ டியலா பிளாக்கே பண்ணிட்டானுங்க யூஸ் பண்ணாதமாரி யூஸ் பண்ண முடியாதமாரி
செரி செரி செரிங்க ஆ அதுல கெடைச்ச நண்பி தாங்க அதிகோ
செரி செரி செரி ஆ அவுங்க ஏதோ வந்துட்டு ஏதோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நைட் ஷிஃப்ட்ல நாலு வருஷமா ஒர்க் பண்ணே அப்டின்னாங்க
செரி செரி செரிங்க யாருங்க நண்பிங்களா அங்க சொன்னவிங்ளா
ஆ அந்த பொண்ணு ஆமா
சேரி சேரி சேரிங்க ஆ என்னன் தெரிலைங்க அவிங்கிட்ட ஆ ஏதாவ் டாபிக் பேசணு
அ யாரு அக்கா காலா
ஆமா ஆமாங்க ஆமா ஆமா ஆமாங்க சரி இருங்க இப்ப இந்த கால் முடிச்சதுக்கு அப்புறோ அக்காட்ட பேசிக்கிறேங்க
ஆ அக்காட்ட பேசுங்க எனக்கு கூப்டுட்டே இருந்தாப்ல நீங்க அக்காட்ட பேசி சிட்டு இந்த கால் முடிஞ்சதுக்கு அப்புறோ
ம் பேசிர்லா பேசிர்லாங்க ஆ ஆ அது இன்னு கொஞ்சோ ஆ அங்கதாங்க ஏ நா கல்லூரி பக்கோதாங்க அவிங்களுமு இது இது தங்கிருக்கிற எடங்க
சேர் செரி செரி அவுங்க தம்பி வந்து அந்த உங்க கல்லூரி பக்கத்தில் இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கு தா வேலைக்கு போறாங்க அப்டின்னாங்க ம்
ஆமாமாமா
கொஞ்ச ஏழ்மையான குடும்பமா இல்ல என் தெர்ல அரசு ப அரசு கல்லூரியிலதா படிச்சேன்னு சொன்னாங்க
ஆமாமா கொஞ்ச அப்டிதா தெரியு நடுத்தரமான குடும்பமாட்ருக்குங்க
ம்
ம் அவைங்க நல்லா பேசுவாங்களாங்க
ஆ நல்லா பேசினாங்க புதுசா பேசுற மாரியேல்ல நா என்ன நெனச்சேன்னா செரி ஆல்ரெடி மேரேஜ் ஆயி கொழந்த வெச்சிருக்காங்க போல அப்டின்ற மாரி இ உங்க கொழந்த என்ன பண்ணுது அப்டின்னு கேக்கும் போது எனக்கு இன்னு கல்யானமே ஆகல அப்டின்னாங்க
சேர் சேர் செரிங்க
என்ன கல்யாண ஆகுற வயசுதா அப்ப வந்து கிட்டத்தட்ட ம் ம் இருவத்தெட்டு வயசாச்சு அனா கல்யாண பத்தி நா எது கேக்ல தேடிட்டுருப்பாங்க நெனக்கிறே அதா பொறந்த வருஷ தொண்ணூத்தொன்பதுன்னு சொன்னாங்களே
ஓ சேர் சேர் செரிங்க
இப்போ தொண்ணூத்தொன்பதுன்னா அப்ற ஏல்லா இப்ப கல்யணம் முடிக்கிற வயசு தான தொண்ணூத்தொன்பதுல வந்தவங்களுக்குளா கல்யாண ஆயிருச்சு
அதா அதாங்க
கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டுருக்கே அப்டின்னாங்க வேற எதா வெ வெளியில வேலைக்கு போகணு
கண்டிப்பா அதா சொன்னாங்க ம் அவங்களு நல்லா பேசுவாங்கன்ன அத அதோ சுற்றுலா சென்றத பத்தி இல்லினா சமயல பத்திதா பேசுவாங்க
புதுசா பேசுற மாரியே இல்ல அந்த நா நா நாம ரெண்டு பேரு இன்னொரு ஒரு சகோதரிட்ட பேசணு சொன்னென்ல அந்த சகோதரிட்ட பேசும்போது நம்ப புதுசா யார்ட்டயோ பேசுற மாரி ஒரு ஃபீல்ருந்துச்சு
அதா அதாங்க
அதுவே இந்த பொண்ணுட்ட பேசும்போது அப்டி எது ஃபீல் ஆகல ஏதோ ரொம்ப நாள் அந்த மாரி சாதார்னமா பேசுனாங்க
ஆ நார்மலாதா பேசுனாங்க புதுசா எனக்கு
பேசுறது எனக்கு நா பேசுறது எனக்கு திருப்பி எக்கோ அடிச்சுக்கிட்டே இருந்தது அதா பிரச்சன
சேர் சேர் செரிங்க அது கொஞ்சோ நெட்வொர்க் இஷ்யுன்னா நம்ம பேசுறது நம்மளுக்கே ரிட்டன் ஆகுங்க
இல்ல அந்த பொண்ணு இருந்துட்டு ஃப அதோட ஃபோன்ல தா பிரச்சன அப்டின்ச்சு அது கொஞ்ச நேரத்துல சரியாகுன்னு சொல்லிச்சு ப த்து நிப்ஷமா அது கேட்டுக்கிட்டே தா இருந்துது அதனால கான்சென்ட்ரேட் பண்ணி பேசவே முடியில
அ சேர் சேரிங்க ம்
சித்தப்பா பையனுக் கல்யாணமாமா
ஆ யாரு சொன்னாங்க
வேற யார் சொல்லுவா ஆமா ஆமா
ஆமா ஆமாங்க இன்னிக்குதாங்க ரெடியாச்சுங்க இன்னைக்குதா காலையில பொண்ணு பாத்தாங்க
ம் அன்னைக்கு அக்கா வந்துருக்கு போது பொண்ணு வீட்ல இருந்து வந்துருப்பாங்க போல
ஆமா ஆமா ஆமாங்க அன்னைக்கு மேரேஜுக்கு சென்றுட்டு வரப்பங்க
சேர் செரி இன்னைக்கு வந்து
இன்னைக்கு பாத்தாச்சுங்க இன்னைக்கு கோயில்ல வெச்சு ஆ பாத்தாச்சுங்க ஓக்கே ஆயி அப்பறோ அவிங்ளோ இன்னைக்கு காலைல வீட்டுக்கு வந்தாங்க
ம் ஹூ ம்
அதனால அப்பறோ காலல தோட்டத்த எல்லா விசிட் பண்ணாங்க
சேர் செரி
அவிங்க வீட்ல அவி அவிங்களுக்கு சித்தப்பா பெரிப்பா இருப்பாங்ளாட்ருக்கு இது ஆ பெரியவிங்க பையங்க புள்ளைங்கது
ம் ம் பொண்ணு பரவாலயா
ஆ பரவால்லைங்க
சேர் சேர் சேர் ஒரே வயசாட்ருக்கு ரெண்டு பேரு
அப்டித்தா நெனைக்கறேங்க ஒரு ஆ
அப்டித்தா அக்கா சொன்ன மாரி ஞாபகோ
ஆமாமாமா ஹாஸ்டல டிஃப்ரன்ஸ் இருக்கமாட்ருக்குங் மன்த்லி ம் அவிங்களு பாத்தீங்ன்னா ஆ
ஆனா சீக்கிரோ அமைஞ்சிருச்சு நம்ம தேடாமயே அ எல்லா வல போட்டு தேட்றாங்க
இது பாத்தீங்ன்னா சொந்தத்திலயே அவிங்களே ரெக்கமெண்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்கங்க
பொண்ணோடே வழிவழிய வந்திருக்குறாங்க அதா ஆச்சரியமா இருக்குது
ஆமாமாமாமா இவிங்க யாரு இவ சித்தப்பா பையனவிங்க அம்மாவோட எங்க சித்தப்பா அவிங்க சகலைக்கு அங்கதா இருந்து எடுத்திருக்காங்க அவிங்க ஃப்ரெண்ட் ஆமாங்க
சேர் சேர் சேர் செரி
அ ம் சகல அவிங்க பையனுக்கு ஒய்ஃபு கூட ஃப்ரெண்டுங்க
ம்ஹூம்
அப்பறோ பக்கத்து பக்கத்து வீடுங்காட்டி அங்கிருந்து ஜாதகமெல்லா கொஞ்ச பொருந்தணங்காட்டி அப்பறோ ஃபிக்ஸ் ஆயிருச்சுங்க
சேர் சேரி இப்ப வந்து எல்லா குறிச்சிட்டாங்ளா தேதி எல்லா
அதெல்லா இனிமேல் தாங்க
நீ உறுதி வார்த்த வெக்கணு
ஆமாமாங் ன்ன தடமொழி இன்னு பாக்க
இன்னு எழுதியே வச்சிருக்க மாட்டாங்க நெனைக்கிறே உங்க அண்ணனுக்கு
ஆமாமாமாங்க இனிமேல்த் எல்லா பாக்கறண்ணாங்க
ம் ஆனா சின்ன வயசு தா ரெண்டாயிரத்தி ஒண்ணுங் போது எந் தம்பி வயசுதா
ஓ சேர் சேர் செரிங்க அப்போ உங்க தம்பிக்கு பாக்க ஆரம்பிச்சிருக்லாம் இல்லங்க
இதா பாக்கறது இன்னு அவ படிக்கவே இல்ல அது சொல்றனே ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காணு சம்பாத்தியம் இல்லாம எங் பாக்றது பையனுக்கு நீ ஃபைனல் ஃபைனலி அதா சொன்ன மூணு வருஷோ நீட்டு படிச்சா அதுலயே மூனு வருஷோ முடிஞ்சி போச்சு
செரிங்
இப்ப அவனோட ஃப்ரெண்டுக்லா ஒன்னு ரெண்டு ஃப்ரெண்டுக் கல்யாண ஆயிர்ச்சு ம் இவ வந்து அந்த மூனு வருஷோ நீீட்டு போனதுனால இப்ப ஃபைனல் இயரு ஃபைனல் இயர் முஞ்சி சி ஆர் ஐ போம்போதா சம்பள வரு
சேர் சேர் செரிங்க வேற எதோ ஒன்னு ஃப்ரெண்டு வகைல ஏதா கா ஏதாவது லவ் கீதுங்க
ஆ அது அதுக்கு சரி பட்டு வரமாட்டேயவ
சேர் சேரிங்க
விலை மேல பேச முன்டே ஒரு கூச்ச சுபாவம்
ஓ சேர்
ஆ உ அளவுக்கு கூட பேச மாட்டே இப்ப நா வந்து பேசிக்கிறோம்ல இந்த மாரி ஆப் இருந்து ஏ ஃப்ரெண்ட்ட யாராது பேசிரானா பேசிருக்க மாட்டே
சேர் சேர் சேரி
யாரிட்டையுமே பேச மாண்டிரே ஆ சொன்ன ஏதாது ஏதாவது வீட்டுக்கு யாராவது வந்தா கூட இப்பதா வந்தீங்ளா கேட்க மாட்டீய அது ஒரு மெச்சுரிட்டியே இல்ல அ நீ சொல்ற பாத்தியா எனக்கு வந்து அந்த பைக் கு அதிலேலா ஆர்வோ இல்ல அப்டின்ற மாரி ஆனா அவனுளுக்கு வந்து அதெலா தா இந்த பா ஜிம் போனு பாடி வில் ப
அது நாம் ஏ எப்பனாலு தோண்ணிக்கிலாமாக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லேனாலா இல்லங்க அது இப்ப அதுக் நம்ளுக்கு நம்ளுக்கு தேவையோ அ வாங்கலாங்க நம்ம சம்பாரிச்சா வாங்கலாங்க ஆனா அதுங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்ளா எங்க இருக்கான்னு பாத்துட்டு வா அப்பறமா சொல் ஒரு பொய் சொல்லி அது சேரி சேரிங்க சேர் சேர் சேரிங்க அது அது எல்லாவு சேர் சேர் சேரிங்க அம் கா நல்லா நீட்டு படிக்கிறாங்க அப்ரோ கல்லூரி வாழ்க்கையு நல்லா நெறய வருவாங்கள ஆ சொந்தத்துக்கு ஏத்த மாரி எது புடிக்க முடியலங்ளா
இல்ல நம்ம நம்ம கஸ்ட் நாங்க யாரு படிக்கிறத இல்ல நம்ம மாவட்டத்துல ஒருக்குள்ளதா உங்க கிளாஸ்சா
ஓ சேரி சேரி சேரிங்க
அது நம்ம இது இல்ல இருந்தாலுமே எல்லா ட்ரை பண்ணா கெடைக்கி அவனுக் க்கு அதுல ஏனா நாட்டம் இல்ல ஏனா எங்க குடும்ப சூழ்நில அது வேற மாரி இருந்தாலு அது இன்னொரு கால்ல நா சொல்ற
ஓ சேரி சேரி சேரி சேரிங்க
அம்மா நாங்க சின்ன வயசா இருக்கும்போது கீழே வுழுந்து அவுங்களுக்கு கொஞ்சோ உடம்பு சரியில்ல இப்ப வரைக்குமே நார்மலா இருக்க மாட்டாங்க அ அதனால கொஞ்சோ அ ஒ குடும்பத்தில அம்மா சரி இல்லனாவே எதுமே நல்லா இருக்காது இல்ல
அத தாங்க
ஆதன்டிவேர்
சேரி சேரி சேரிங்க
நம்ம அடுத்த கால்ல சந்திப் அப்போ நீ அக்காட்ட பேசிடுவான நானு சாப்ட்டு சாப்டு வரே அப்ரோ மெசேஜ் பண்ற
ஓகேங்க ஓகேங்க மெசேஜ் போடுங்க ஓ ம்